ஹாய் ஹலோ ஜூலி எப்டி இருக்கீங்க
ஓகே நீங்க எப்டி இருக்கீங்க
நா வந்து ஒங்க புண்ணியத்துல எதோ இருக்கிறேன் நன்றாக
ஓகே நல்ல விஷயந்தானே
ஆமா
ஜெய் எனக்கொரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஜெய் எப்ப பாத்தாலு ஹெல்ப்பு ஹெல்ப்
இதுல என்ன இருக்கு யார்ட கேட்க முடியுமோ அவங்கட்ட தானே
ஓகே ஓகே ஓகே இல்ல நா கொஞ்ச நா ஆ நா நல்ல ஒரு ரீடர் இல்ல நா ரீடர் நல்ல ஒர் ரீடரா என்னன் நீங்க தா சொ சொல்லன்னு அ ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்
ரீடிங்கா
இந்த இந்திரா சௌந்தர்ராஜன் ஒரு ஆத்தர் இருந்தார் தெரியுமா ஒங்களுக்கு
ஏ ஆஹா எனக்கு சுத்தமா அதுல நாலேஜ் ஜீரோ நாலேஜ்
தெரியாதா செரி ஓகே ஆ நீங்க வந்து கு ட்டிப்பிள்ளையா இருக்கும்போது மர்மதேசம்னு ஒரு சீரியல் பாத்துருக்கீங்களா
மர்மதேசம் கேள்வி பட்டுருக்கேன மர்ம தேசம்
ம் விடாது கருப்பு
அதுக்கு இருக்கு எனக்கு பயமா இருக்கு நீங்க வேற நா வேற நைட்ல வெளில நிக்கேன் நீ இப்படி சொல்லாதீங்க
சீரியல்ட வந்து இந்த விடாது கருப்புங்கறதுதா டைட்டில் அது வந்து இந்திர சௌந்தர்ராஜன் எழுதுனது து அவரு ஒரு இது சொல்றேன்னா அவர் வந்து ஒரு ஒரு கத ஒண்ணு நா ஒரு ஃபை யேர் பேக் அது படிச்சு நாணு எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து இந்த லாஸ் ட் ஒரு த்ரீ பேஜஸ் வந்து கிழிஞ்சு போச்சு
ம்
எனக்கு அந்த புக் மட்டும் எனக்கு கிடைக்குமா நான் வந்து இது சொல்றேன் டாப்பிக்கு டைட்டில் சொல்றே அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ட்ரை பண்ணி வாங்கி தர முடியுமா
நா ட்ரை பண்றேன் நீங்க என்ன டாப்பிக் என்ன ஏதுன்னு கொஞ்சொ டீடைல் சொல்லுங்க நா
டைட்டில் வந்து அம்மா ஆத்மா அனுபமா
ம் அம்மா அப்பா அனுபதா
அம்மா அம்மா ஆத்மா அனுபமா அது அம் அம் ஆ அவ்ளோ சூ ப்பரா இருக்கும் அ அதுல ஸ்டோரி என்னன்னா ஆ ஒரு அது அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் பேர் வந்து அனுபமா அவ என்னன்னா பிறக்கும் போதே அதாவது அவ அவ அம்மா பிரக்னன்சி ரெண்டு வயித்துல இருக்கப்பயே அவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு
ஐயையோ ஆ
ஆனா அந்த அவங்க அந்த அம்மாட்ட வந்து அவர் சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு வந்து பொண் கொழந்தை தான் பிறக்கும்
என் பொண் கொழந்தைக்கு வந்து நான் ஒரு கோல்டு செயின் வாங்கி போடன்னு எனக்கு ரொம்ப ஆச நான்னு அதான் நா யென் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்ப ட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு காசு சேத்துட்ருப்பாரு கடைசி பார்த்தா அந்த கேள் பிறக்கறதுக்குள்ளயே அவர் இறந்துருவாரு
ஓ ஐயையோ இது ட்ரூ இன்சிடெண்டா இல்ல ஜஸ்ட் ஸ்டோரி தானா
ஆனா அவர் வந்து இந்திரா சௌவுந்தராஜ் வந்து நிறைய ஆ ஆன்மீகம் ஆ இந்த ஆத்மா பத்தி இத பத்தி நிறைய பேசுவார் நிறைய சொல்லுவாரு
அப்புடியா எனக்கு பயொ எனக்கு நீங்க சொல்றத பாத்தாதா பயமா இருக்கு
செரி ஓகே நான் இப்ப ஸ்டோரி சொல்லல எனக்கு அந்த அதாவது அம்மா ஆத்மா அனுபமா கத பேரு
ம் செரி நா ஓகே நா அது செர்ச் பண்ணி பாக்குறே
இதுலயே இன்னும், நெறைய பேரு காங்கஜி, அதாவது பாலகுமார்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆத்தர் பேரு அப்புறம் பாலகுமாரன், அப்புறோ அ அனுராதா ரமணன்.
ஓகே, ஓகே, நீங்க நெறைய புக் ரீடி போனீங்களோ
நறைய படிப்பே, அப்புறோ ராஜேஷ்குமார்
ஆ இதெல்லா, இதெல்லா ஞாபகோ வெச்சி, உங்களுக்கு சர்ச் பண்ணி குடுத்தறக்குள்ள அவ அவ்ளோதா நீங்கோ
இல்ல ஐயோ நோ நா எல்லாமேதா கேக்கல, நிஜ்மாவே நா எல்லாமே கேக்கல
நிஜமாவே நீங்க கேக்குறது வந்து, அம்மா, ஆத்மா அனுப்பமா
அது மட்டு தா கேக்குறே
எனக்கு தெரிஞ்சதெல்லா அனுப்பமா வந்து, இந்த ஆக்டர் ஒருத்தங்கவங்க இருக்காங்க நெனைக்கே அவே இந்த அனுப்பமா ஆக்டர் மட்டுதா தெரியு அவர் பேரு கூட ஃபுல்லா தெர்ல. அ அ அனுப்பம்மா பரமேஷ்வரனா
ஆமா, அவுங்கள பத்திலா இல்ல, எனக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டோரி டைட்டில் வந்து அம்மா, ஆத்மானு பா பா மா அது மட் டு கெடைச்சதுன்னா எனக்கு கெடைச்சதுனா இல்ல, சர்ச் பண்ணி வாங்கி குடுங்க.
சேரி, உங்களுக்காண்டி இந்த ஹெல்ப் ஒன்னு பண்றே.
ம் இந்த இது இருக்காரு இல்லையா, இந்த பாலகுமாரன் இருக்கருல. அவரு, அனுராதா ரமணன் இந்த அம்மா காங்கள, இவங்க ரெண்டு பேரு கதல்லா எப்டி தெரியமா எழுதுவாங்க, நெறைய முற்போக் கு சிந்தனை
ம்
ம் நெறைய பெண்கள் சுதந்திரம், பெண்ணியம் ஆ லேடி ஃபிரீடம் அத பத்தி நெறைய பேசுவாங்க பாத்தீங்கனாலே, அதுல இருக்க ஒரு கேரக்டர் வந்து, லேடிஸ் தா மையப்படுத்தி இருக்கு. அவுங்க ரொம்ப போல்டான, கேரக்டரா காட்டுவாங்க.
ஒ ஓகே, ஓகே நா இத பத்தி தெரிஞ்சது இல்ல. நீங்க சொல்றதுனால உங்களுக்காண்டி பாக்கே என்ன, ஏது எப் எப்படின்னு ஓகேவா
ரமலிச்சந்திரன்னு சொல்லி ஒரு ஆத்தர். பேருதா ரமலிச்சந்திரன். கேர்ள் பேரு ஆனா அவர் வந் து ஜென்ஸ் தா அவரு
ரமலி சந்திரன் ம் இவங்க எது ரிலேட்டடா நெறைய புக்ஸ்லா எழுதிருக்காங்க
இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா, அ ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள லவ்வு
ஒ ஃபேமிலி லவ் அந்த மாரி
குள்ளதா இருக்கு அந்த ஃபேமில்லியு பாத்தீங்கன்னா பொறம, போட்டி அதெல்லா எதுவுமே இருக்காது. அந்த லவ் சப்ஜெக்ட் ரொம்ப அழகா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அத கொண்டு வருவாங்க.
ரொம்ப பிளசன்டா இருக்கும்ல.
கு ம் நீங்க ரமலிச்சந்திரன் அவுங்க புக் கெடச்சா வாங்கி படிச் பாருங்கா, அவ்ளோ கியூட்டா இருக்கு
சாஃப்ட் காபி மட்டு தா இருக்குமா? இல்ல ஹார்ட் காபி எதுவு கெடைக்குமா?
அ அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இருக்கு. தம்பி இது மொபைல்ல ரீட் பண்றத விட எனக்கு புத்தகத்துல படிக்கிறதுதான் ரொம்ப புடிக்கும்.
செரி செரி செரி நான் உங்களுக்காண்டி பாக்க என்ன ஏதுன்னு ம்
ஹரிஷ் குமார் எப்டின்னா அவர் கதைகள் புல்லா கிரைம் ஸ்டோரிஸ்
ஆ
வெட்டு குத்து கொலை அத கண்டுபுடிக்கிறது மர்டர்
ஒரே த்ரில்லிங்காதான் இருக்குமோ கதைல்லாம்
கிரைம் ஸ்டோரிஸ் தான் அவரு எழுதுவாறு.
அய்யய்யோ
அனால ஏ இந்த கதை ரைட்டர்ஸ் பத்தி புத்தகங்கள் பத்தி நம்ம நெறையா பேசுவேன்.
ஆ நீங்க எதும் புத்தகம் இந்த மாரிலா எழுதறது இல்லையா என்ன
என்னாது
நீங்க எதும் புக்ஸ்ல்லாம் எதும் எழுதறது இல்லையா
கவிதை கவிதை நெறையா எழுதிட்டு இருந்தேன்.
ம்
பட் இப்போ எழுதுறது இல்ல. காலேஜ் காலேஜ் படிக்கும்போதெ இன்னும் கவிதை எழுதிட்டு இருந்தேன்.
ம் ஆப்டர் கம்பீஷன் காலேஜ் வந்து நோவா.
ஆமா விட்டாச்சு.
ஏங்க அது ஒரு நல்ல இதான ஹாபி மாரிதான பீபி எழுதலாம் இல்ல.
டாபிக் சொன்னா உங்க அண்ணா ஆன் தி செகண்ட்ல நா கவிதை சொல்லுவேன்.
ஓ அவ்ளோ நாலேஜ் இருக்குல்ல.
வாங்கியிருக்கேன் கவித போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்கேன். பாட்டு போட்டியில வாங்கியிருக்கேன். கட்டுரை போட்டியில வாங்கியிருக்கேன்.
அதான ஜூலி வந்து ஜூலிக்கு பின்னாடி வந்து இவ்ளோ ஒரு து ஒரு மொகம் இருக்கு. அப்டிதான
ஆமா பட் இப்ப வந்து கவிதைலா ஆ டக்குன்னு கேட்டா எனக்கு சொல்ற அளவு டச் விட்டு போச்சு வந்துட்டேன்.
சே ரம்ப நல்லது.
ம்
ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல இந்த மாரி கவிதை எழுதிருக்கேன் எப்டி எழுதி இருக்கேன் ஏதாச்சும் உங்களு க்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்களா ம்
பேனா நான் வந்து ஆக்சுவலி டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச உடனே ஆ இன்டர்வியூ காக ஒரு ஸ்கூலுக்கு போறேன்
சரி
நாங்க வந்து செக்ரேட்டரி கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல். மூணு பேரும் தான் இன்டர்வியூ பாத்தாங்க. நா தமிழ் லிட்ரேச்சர் அப்டின்னு
நெறிய என்கிட்ட கேக்குறாங்க அப்ப வந்து பிரின்சிபல் சார் சொல்றாரு கவிதை எல்லாம் நீங்கள் என்னன்னா எழுதுவ சார்னு சரி நான் ஒரு டாபிக் சொல்றேமா ஆ சரி ஒரு தலைப்பு சொல்றேன் நீங்க அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க.
ம்
னப்டி சொல்லி சொன்னாரு ஆ ஓகே சொல்லுங்க சார் அப்டின்னே அவரு சொன்ன தலைப்பு வந்து பேனா
பேனா ம்
சொன்ன செகண்டுக்கு நா அந்த எடத்துல கவிதே சொன்னே
ம் என்ன சொன்னீங்க
அது எப்டி முடிகிறது உன்னால் மட்டும் வெள்ளை காகிதத்தை வர்ணமயமாக்க
ஆஹா அற்புதாம இருக்கே உடனே நீங்க செலக்ட்டட் அப்டின்டாங்களா என்ன ஹலோ
கிளாப் பண்ணாங்க
வாவ் நானே இப்போம் ஆச்சரியப்பட்றேனே
ம் ம்
இவ்ளோ நல்லால்லா எழுதுறீங்களே ஏன் இப்போ ஸ்டாப் பண்டீங்க அத அப்டியே கன்டினியூ பண்ணியிருக்கலால
அ அதுக்கப்புறம் அப்பல்லாம் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளயே இருப்போ நெறைய திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்போ இல்லையா அ இப்ப அதெல்லா மறந்துட்டே விட்டுட்டே அத விட்டுட்டு வெளில வந்து ஆ ஆ அந்ததுக்கு இப்போ போறது இல்ல திடீர்னு இப்ப கேன்டால்லா ஸ்கூல் பிள்ளைங்கெல்லா கேட்பாங்க ஏன்ட டாபிக் குடுத்து பேச்சு போட்டிக்கு கட்ரை போட்டிக்கு எழுதி குடுங்க அக்கா அப்டி சொல்லுவாங்க நா எழுதிக் குடுப்பேன் கவிதை எழுதி குடுப்பேன்
ம் நல்லது ரொம்ப நல்லது எனக்கும் ஏதாச்சுன்னா கேக்கலாம் போல ஹெல்ப்பு
கண்டிப்பா கண்டிப்பா கேழுங்க நான் எழுதுத்துறேன் உங்களுக்கு
சேரி ஓகே கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த இதுல கேக்குறே எழுதிதாங்க ஓகேவா
பட் எனக்கு எடையில மறந்துறாம அப்டியே இன்ன அனு ஆ சாரி
ம் கண்டிப்பா அம்மா ஆத்மா அனுபமா அதானே
ஆமா அந்த புத்தக மட்டு
கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்காக மட்டுமே ஓகே வா ஓக்கே ஓகே கால் பண்டா அப்றோ ஓகே பாய் பாய்